அருக்காம இருக்கீங்களா
அ ரொம்பவே நல்லா இருக்கே அ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க வேல ஏதோ தேடிட்ருக்கதா கேள்வி பட்ட
ஆமா மம் இப்பதைக்கு இது பண்ணிட்ருக்கோ வேல தேடிட்டு தா மம் இருக்க ஒன்னு அமையல பத்தாததுக்கு வந்து இப்போ வீட்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சோ ஃப்ர கை வந்து ஃப்ரக்சர் ஆயிருக்கு அதனால எல்லா கொஞ்சோ பாத்துக்குற மாரி இருக்கு மம்
நிச்சயமா ஏனா வீட்ல ஒருத்தவங்களுக்கு ஒடம்பு முடியலன்னா நம்ப கூட இருந்து நம்ம உதவி செஞ்சே ஆகணு ஏன்னா அதுவு கையிங்கு போது அவங்களுக்கு நீங்க தா முழுசு சா உறுதுணையா இருக்கிற மாதிரி இருக்கு
அதனால கொஞ்சோ வெளில போறது இல்ல அப் இப்ப பாத்தீங்கன்னா ஸ்கூலுக்குல்லா பள்ளிக்குல்லா கொண்டு போய் விடணு அழைக்கணு யாரு கெடையாது சரி அதா இப்ப போ வேண்டா அப்டிங்கறதுனால போல
சரியான முடிவு தா எடுத்துருக்கீங்க ஏனா வீட்ல ஒருத்தவங்க வந்து ஒரு உடல்நில ஏதோ ஒரு பிரச்சன நால இருக்காங்க அதே நேரத்துல குழந்தைங்களல்லு இருக்குங்க போது நம்ம அததா பாக்கணு இப்ப கொழந்தைங்களுக்குமே நம்ம வந்து சின்ன கொழந்தைங்களா இருக்காங்கன்னா அவங்களுக்கு பாடோ சொல்லிக் குடுக்குறது அவங்களுக் கு காலைல உணவு எடுத்து குடுத்து அவங்க முக்கியமா சாய்ந்திரோ வரம்போதும் சாப் டாமதான வர்றாங்க அவங்களுக்கு ஏதாவது செஞ்சு குடுக்குறது
ஆனாலுமே அப்டே வேல போலைந்தா பேரு ஆனா வேல இருந்துட்டு தா இருக்கு என்னமோ பண்ணிட்டே இருக்கிற மாரிதா இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா இப்ப மணி ஆய்டுச்சா அப்ப அடுத்த சாப்ட்டு திரும்பி கெளம்புனோனே மூன்ற ஆய்டு அவர போய் அழச்சிக்கிட்டு திரும்பி வந்து அவருக்கு எதாது ஸ்நக்ஸ் மாரி ரெடி பண்ணி குடுத்துக்கிட்டு
என்ன மாத்ரி ஸ்நக்ஸ்லா நீங்க குடுத்துட்டு இருக்கீங்க ஈவ்னிங்ல நானு ஒரு சில ஸ்நக்ஸ்லா குடுப்ப ஒரு நாள் சாப்ட்ருவாங்க ஒரு நாள் வேண்டவே வேண்டா அப்டிங்கிற மாரி இருப்பாங்க நேத்தி கூட ஒரு டிஃப்ரெண்டா தோச ட்ரை பண்லா அப்டின் சொல்லிட்டு ஒரு பாசி பருப்பு இருக்குல்ல பாசி பருப்பு அது ஒரு டப் டம்ளர் அதுல அரிசி அர டம்ளர் கலந்துட்டு ரெண்டையு ஒரு டூ அவர்ஸ் கிட்ட ஊற வச்சிட்டு அத அரச்சிட்டு அதுல வந்து தேங்காய திருவி போட்டு வெல்லம் போட்டு அடிச்சிட்ட மிக்சில அது வந்துட்டு கொஞ்சம் பக் கூத்துக்காக லைட்டா ஒரு தோச பெரட்டி போட்டா வரணுங்கறத்துக்காக சிறிதளவு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கோதும மாவு கலந்துட்டு அது ஒரு தோச மாரி ஊத்ன நல்ல டேஸ்ட்டா இருந்தது வாசமா இருந்தது ஆனா நாமட்டு தா சாப் ஏ பைய சாப்டவே இல்ல இது என்னம்மா வித்தியாசமா இருக்கு தோச எப்டி இனிப்பா இருக்கலா அப்டின்னு கேட்டுட்டாங்க தோச இனிக்குதுனா நா சாப்ட மாட்ட மம்மி
நா வந்து பாத்தீங்னா இந்த வெங்காய பஜ்ஜி போடமா ரொம்ப புடிக்கு அவருக்கு அ இந்த மாரி வெங்காய பஜ்ஜி அ அந்த பிரெட் சன்வெஜி அந்த மா ரி பண்றதுண்டு உங்க ரொம்பல்லா ஆமா பிரண்ட் ரொம்பல்லாம் பண்ண மாட்ட நானு பெருசாலா அவருக்கு இந்த பச்சையாவவே சாப்ட பிடிச்சிருக்கா அதனால வெங்கா வதக்கியு தருவ கரம் மசாலா போட்டு வெங்காயோ தக் காளி எல்லா போட்டு கரம் மசாலா கேரட்டு் சீவி போட்டு லைட்டா வதக்கிட்டு அதுக்கப்புறம் பிரெட்ட நல்லா நம்ம நெயில்ல போட் டு வாட்டி எடுத்துக்கிட்டு பொன் நிறம் போல அ துல வந்து இந்த வெங்காயோ தக்காளி கேரட்டு சீஸ் கூட நடுல நீங்கள் வச் வச்சிக்கிலா வச்சி க கொஞ்சோ சாஸ் ஊத்தி வச்சி குடுத்தீங்னா சாப்டுபாப்புல அப்டி இல்லனாலு வெங்காயோ தக் தக்காளி கேரட் பச்சையாவே வச்சாலு அவரு சாப்புறாரு பிடிச்சிருக்கு வாட் டி நடுல சீஸ்ச வச்சி இந்த மாரி வச்சி குடுத்தாலு சாப்டறாப்புல
நல்லதுதா எங்க வீட்ல வந்துட்டு நா ஒரு வட செய்வ முட்டேல வட செய்வோம்ல நம்பக் கல்லப்பருப்பு வடையில முட்டு கலந்து அது செஞ்சிருக்கீங்ளா அது செஞ்சா ஓரளவுக்கு சாப்டுவாங்க
கல்லப்பருப்பு வட செய்வோ முட்டன்ன முழு முட்டைய வச்சி பண்ணுவீங்ளா
இல்ல இப்ப நம்ம கல்லப்பருப்பு வடை கி எப்டி உற வக்கிறோமோ அதே மாதிரி கல்லப்பருப்பு உற வச்சிட்டு அது வழ க்கமால்தா கல்லப்பருப்பு அரைப்போம்ல அரைக்கம் போது அதுல நீங்க என்ன ஜீரகம் சோம்பு வரமிளகா இதெல்லா போட்டு நம்ம மிக்சில அடிச்சிடுவோம்ல அடிச்சிட் டு அது நல்ல மைய வந்ததுக்கு அப்ரோ பினிஷிங்ல முட்டைய உடைச்சிட்டு அதோடப் வெள்ள கருவு மட்டு ஊத்தணு ஓவ் முட்டையோட முனை ல வந்துட்டு பெருசா ஹோல் போட்டோம்னா தா மஞ்ச கரு வந்துடு சின்ன ஹோலா போட்டோனா வெள்ளக்கரு மட்டு வருல்ல
ம் ம் ம்
அதையு ச அந்த மிக்சிலேயே போட்டு ஒரு அடி அடிச்சி எடுத்துறது
ம்
எடுத்துட்டோம்னா அது நல்ல ஒரு என்னன்னா ஒரு எப்டின்னா வடனா ரொம்ப திக்கா இருக்கு இது கொஞ்ச தண்ணி பதத்துக்கு வந்துடு முட் முட்ட கலந்ததுனால அதுகால கம் போல வெங்காயம் கருவேப்பிலை எல்லா போட்டுட்டு அத நம்ம வந்துட்டு வட சேப்லா கையால தட்டி தோச கல்லுல தா
ஓ சேரிங்க சேரிங்க எண்ணெல போட்டு எடுக்க முடியாது ஆ புரியுது
பிடிக்கமா நம்போ தோசைகள்ல்ல முன்ன பின்ன போட்டு பெரட்டி போட்டு எடுத்துட்டோம்னா அது சூப் பரா இருக்குங்க நல்ல ஒரு முட்ட வாசமாவு இருக்கு
ஓ ஆ ஆ
முட்ட வசமாவு இருக்கு இது வட மாதிரியு இருக்கு இதுலயே நாங்க எங்க வீட்ல என்ன பண்ணுவோனா வட கொழம்பு வச்சிடுவோ வழக்கமான பொறிச்ச குழம்பு உருண்ட குழம்பு வைப்போல ஹா அதுல உருண்டைக்கு பதில் இந்த வடைய போட்டுறது
ஓ ஆமா ரெண்டு இதாவும் கால குழம்பு மதியம் கொழம்புக்கும் முடிஞ்சிது ஸ்னாக்ஸ் த்துக்கு முடிஞ்சுது நல்லா இருக்கும்ல ஆ ஆமா ஆமா கண்டிப்பா கண்டிப்பா
குங்க நம்ம இந்த உருண்ட குழம்புங்கும்போது அதுல ஒரு முருங்க காய சேத்துட்டோம்னா குழம்புக்கு நல்ல மனம் வந்துடும்
ஆமா மேடம் இ நான் இல்லனா இது பண்ணி குடுப்பேன் ராகி சேமியா இருக்குல அதுல உப்புமா எல்லாம் கூட பண்ணுவோம் தெரியுமா நம்ப
ஆமாங்க ஆனா அதுல ஸ்வீட்டும் ஒண்ணு பண்ணுவோம்ல தேங்கா ஜீனி எல்லாம் போட்டு
சாப்பிடுவாப்ல வேக வச்சு எடுத்துட்டு தேங்காய் திருவி ஏ சர்க்கர வெள்ளை சக்கர போட்டு ஏலக்கா திருவி கொஞ்சோண்டு ஏலக்கா போட்டு கொடுத்தாக்கா சாப்பிடுவா ப்புல அது பண்ணி தருவேன் நானு
இனிப்பே சாப் ப்ட மாட்டுறாங்க எனக்கு இனிப்பு பொருள் எப்படி செய்ய குடுக்க வைக்கிறதுனு எனக்கே தெர்ல நா இனிப்பல என்னென்ன டிஸ் இருக் கோ அவ்வளவு உங்களுக்கு ட்ரை பண்ணி கொடுத்தறேன்
ஆஹ் ஆஹ்
அறவே இனிப்பு ஐட்டம் தொடவே மாட்றாங்க
உங்களுக்கு இவனும் ரொம்ப அதிகமாக எடுத்துக்க மாட்டேன் இல்ல கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப இந்த ஸ்வீட்லாம் குடுத்தா சாப்பட மாட்டாப்புல குலப்ஜாம் குடுத்தா சாப்படுவாப்புல
ஓ இன்னத்த சாப்பாடுனாலுமே எல்லாரும் என்ன ஏன் திட்டுறாங்க வீட்டுல உள்ள பெரியவங்கல்லாம் நீ குடுத்து பழக்கமில்லானு ஆனா நான் அவ சாப்பாடுன்னு குடுக்க ஆம்பிச்ச காலத்துலேந்து நான் பழுக்கம் பண்ணிட்டு தான் இருக்கேன் நேத்தி சும்மா கேக்குறான் தம்பி சிக் க்கனு எடுத்துட்டு வரலாமானு தயவு செஞ்சு எடுத்துராதம்மா நீ எடுத்த எனக்கும் கொடுத்துருவ நீ அதை வாங்கவே தாம வீட்டுல சமை சமைக்க கூடாது நான்கு வயதாக போகுது இன்ன வரைக்கும் எந்த அ சைவமும் சாப்பிட மாட்டேங்கிறாங்க நாங்க ரொம்ப கட்டாயப்படுத்தி பாக்குறோம்
சின்ன வயசுல குடுத்துருப்பீங்ளே நீங்க முட்டை அதெல்லாம்
முட்டை மட்டும் தான் சாப்பிடுவாங்க அதாவது மீனு ஆட்டு இறைச்சி கோழி இறை சி இது எதுவுமே தொட மாட்டறாங்க நாங்க வந்து மத்தசம் பண்ணி வாயில வச்சு துணிச்சாலும் கையால எடுத்து தூக்கி போட்டுறாங்க இல்ல அழுது சாதிச்சிறாங்கப்பா எப்படி அது ஏதாவது ஒரு டிப்ஸ் கொடுங்களே நானும் அதுல நா வித்தியாசமான ரெசிப்ஸ் பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணி பாத்துட்டேன்
நான் வந்து என்ன பாத்தீங்கன்னா ஆறு மாசத்துல இருந்தே முட்டை கொடுக்க சொன்னாரு கொடுத்து டு அப்புறம் மீன்லாம் குடுக்கலாம் மீ மீனுமே கொஞ்சம் பாத்துதான் கொடுக்க சொன்னாரு எட்டு மாசத் துல ஆனா இந்த ஈரல் லாம் வந்து ஏழு எட்டு மாசத்துலே குடுக்க ஆரம்பிச்சுட்டேன் நானு
நானும் குடுத்து முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன் அவனுக்கு ஒரு தாய்ப்பால் இல்லாம ஒரு பவுடர் பால்ல வளந்த குழந்தை நால அந்த பாட்டில் பாலு நனப்பு மட்டும் இப்பயுமே நான்கு வயது தாகுது தூக்கத்துல வந்துட்டு சப்பு கொட்டுவாரு அது தாய்ப்பால் கூட இல்ல பாட்டில்லேயே கொடுத்தது பொறந்ததுலேந்து
ஓ ஆஹ் ஆஹ்
ஞ
ஆனா ஈரல்லாம் நீங்க அவனுக்கு தெரியாத வயதுலயே ஏழு எட்டு மாசத்துலயே குடுத்து அந்த ஒ அந்த இது டேஸ்ட் பிடிக்கும் அதுங்களுக்குன்னு சொல்லுவாங்க குழந்தைங்களுக்கெல்லாம்
ஒன்னும்
ந நான் என்ன பண்ணுவேன்னா வெறும் சூப்பு மாதிரி வச்சுட்டு ஈரலை மட்டும் நல்லா சூப்புலயே போட்டு பிசைஞ்சு கொடுத்து த்தரது ஏன்னா மசிச்சு தானா குடுக்கணு அதுங்களுக்கு இது செரிமான இருக் காதுன் சொல்லிட்டு நல்லா நல்ல சூப்பர் நெயிலியே போட்டு எடுத்து தாளிச்சு எடுத்துக்கிட்டு கார இல்லாம ஆ ஒரு ஈரல் மட்டு வச்சு குடுப்பே இன்னுமே அவரு இவுரு அதுக்கு மட்டு ரொம்ப புடி க்கு ஆனா இப்பப்ப கொழம்பூத்தி கொஞ்ச கொஞ்ஜசோ ஈரல்ல்லா சாப் ஆ மட் டன்னா மாட்டன் சாப்பற்றாரு ஆட்டுக்கறில்லா இப்பதா பாத்தீங்கன்னா செம நம்ம கோழி வந்து இப்பதா சிக்கன் சிக்ஸ்டி பை அதல்லா சாப்ட ஆர ஆரம்பிச்
என்னோட தவறும் இருக்குன் தா நீங்க சொல்றது போல தோணுது ஆனா வந்துட்டு நா குடுக்காம இல்ல எங்க வீட்ல வாரத்துல மூன்று நான்கு நாட்கள் அசைவோ இருக் நா ஒவ்வொரு தடவையுமே மத்திசு பண்ணுவ இவங்க அழுவுறத பாத்து நா என்னனா ஐயோ ரொம்ப அழுவுறா வேண்டா அப்டின் நம்ப விட்டதோட தவறு அவுங்க மனசுல என்ன பஞ்சி அழுதா அம்மா நமக்கு சாப்பாடு குடுக்க மாட்டாங்க அழுதா நம்மள எது செய்ய மாட்டாங்க
பாத்தீங்ள இல்ல எனக் தெஞ்சு நீங்க அ ஏழு எட்டு மாசத்துல குடுத்தீங்ளா ஈரல்
நிச்சயமா நா குடுத்த ஈரல் குடுத்துருக்க சூப்பு வச்சுட்டு அவுங்க அப்பா வந்து ரொம்பவே ம த்திசம் பண்ணில்லா வாயில வச்சி தினிச்சி உடுவாங்க நா எனக்கு தா குடுக்க தெர்லல்னு என்னத் திட்டிட்டுலா அவ இன்ன வரைக் குமே அதே சாச்சு கொழந்தையா இருக்கையில கூட பழங்கள வெட்டி போட்டா எடுத்து சாப்ட்டாங்க வெவரோ தெரிஞ்சதுக் அப்பறோ சாப்ட மாட்றாங்க
ஓ பழமு சாப்ட மாட்றா பில்லையா பழல்லா தான நல்லது ஒங்களுக்கு
பத்து கிலோவ இன்னு தொடலங்க
ப்பியே நீங்க இது மருத்துவர்ட்ட காம்ச்சீங்ளா இல்லையா
நாங்க பல தடவ சொல்லிட்டோ அவனுக்கு சத்து மருந்துகளு வாங்கி குடுத்துக்கிட்ருக்கோ சாப்பாடு விஷ்யத்துல வந்துட்டு அவ பண்ற பிடிவாதோந்தா காடணோ
த்துவர் வந்து என்னாதா மருந்து மூனு மாச அஞ்சு மாசன்னு எழுதி குடுத்தாலுமே நம்ப வந்து சாப் பாடு இது பண்றதுல தான இருக்கு அதுல தான புள்ளைங்க வெயிட்டு ஏறு ஆம்மா நீங்க என்ன பண்றீங்க ஜு இந்த ஜூஸ்ல்லா குடிப்பாரா
நிச்சயமா ஜூஸ் ஐட்டம் மட்டுந்தா நீங்க சொல்றது போல நா குடுக்குறது சரி புள்ள பசியில இருக்கு ஜூஸா குடுத்துருவோன்ட்டு
நீங்க அந்த பாதாம் அந்த இதல்லா ஐட்டோல்லா வந்து அரச்சு அதுலேயே அரச்சி குடுத்து உட்ருங்ளே பாதாம்ம ஊற வெச்சு காலையில எடு போம்ல நம்ப தோல் உறிச்சிட்டு ஜூஸ் அடிக்கும் போது அதெல்லா அரச்சு குடு த்துருங்க நா அப்டிதா குடுக்குறது உண்டு
நீ வா நா யோசிக்கிறதா சொல்லிட்டு அவ குடிக்கலனு வெண்ணிலா ஃபிளேவர்ல்லா போட்டு ஐஸ்கிரீம் சாப்புறான்னேன்னு ஐஸ்கிரீம் மாதிரியெல்லா செஞ்சு குடுத் து பாத்துட்டோம்ப்பா
அ இல்ல நீங்க ஜூஸ்ல அடிச்சு குடுங்களே தெரியாது மசிஞ்சிரு அது இந்த காஞ்ச திராட்சையெல்லா இருக் குல்ல அதெல்லா ஒடம்புக்கு நல்லது தான நா அப்டிதா அர ச்சு அரச்சு அதோட சேத்து ம் அதா மிக்ஸ் ஆயிடுதுல அப்ப ஒன்னு தெரியாது குடிச்சிருவாப்புல நீங்க குடுங்க அதாவது கொஞ்சோ பாதாம்லா குடுத்தாதா ஒடம்பு கொஞ்சோ இதாகு வெயிட்டு ஏறணும்ல உங்களுக்கு கண்டிப்பா முட் ம் முட்
முட்ட சாப்டுவாங்க முட்ட ஏன்னா நம்ப சாப்பறத சாப்புறாங்கன் சொல்லனோல முட் ட மட்டு ஒர் நாளைக்கு ரெண்டு முட்ட மூனு முட்ட குடுத்தாலு சாப்டுவாங்க முட்டயத் தவர வேற எதுவு வேண்டா அப்டிங்கறதுல ஒரு பிடிவாதம் ரொம்ப அதிகோ செல நேரங்கள்ல ந ம்ப அன்பாவு சொல்லி பாக்கறது சில நேரத்துல அடிச்சி இன்னிக்கி சாப்பாடு கால்ல கூல்க்கு நீ சாப்ட்டே ஆகணுன்னு பிடிவாதம் பிடிச்சி இந்த ஒரு பூரி இது ஒன்ற பூரிய உள்ள குடுத்து இது பண்ண வேண்டியதா இருக்
அச்சச்சோ இந்த மீன் வந்து வறுத்து குடுத்து பாருங்கள செல பேருக்கு கொழம்பு மீனு டக்குன்னு புடிக்கலனாலு வறுத்த மீன் புடி பசங்களுக்கு வந்து புடிக்க ஆரம்பிக்கோ டக்குன்னு அது ஒரு டேஸ்ட்டா இருக்கும்ல உங்களுக்கு நார்மலாவே இப்ப நமக்கே வறுத்த மீன்னா ரொம்ப புடிக்குந்தான கொழம்பு மீனோட அத இல்லன்னா குடுத்து பாருங்கள கொஞ்சோ தேங்கால்லா அரச்சு போட்டு குடுத்து பாருங்கள ஆனா வெயிட்டு ஏறனுங்க பத்து இருக்க கூடாதுல கண்டிப்பா கண்டிப்பா நீங்க கண்டிப்பா குடுத்து பாருங்க அ நம்ம இன்னோ நெறைய பகிர்ந்து பேசுவோமோ பின்பு தொடருவோ நன்றி
எனக்கு இறுதியா ஒரு சந்தேகம் தோழி நீங்க கொழந்தைங்களுக்கு வந்துட்டு ஏதோ தோ ஜூஸ் தண்ணில ஒரு காலையில பாதாம் முந்திரிலா சொன்னீங்கள அந்த மாதிரி வி ஷயங்கள் எதுவு அவல் இந்த மாரி தா குடுப்பீங்ளா
நா வந்து காலையில இப்ப இட்லி தோச எது சாப்ட்டாலுமே ஜூஸ் குடுத்துருவ தோழி கேரட்டு ஜூஸ் மாதுள ஜூஸு அந்த மாரி குடுத்துருவ தோழி
ஓ நிச்சயமா நானுமே அதுதா நா முயர்ச்சி பண்ணி பாத்துட்டு
உம் காலேயிலயே பாலு வந்து பாலு வந்து என்ன இப்ப என்ன சத் துஇருக்குன்னா மருத்துவர் எல்லா கேக்குறாரு பாலு குடிச்சாலுமே அடிக்கடி இப்ப உள்ள குழந்தைங்களுக்கு ல்லா சளி வீசிங் அதெல்லா இருக்குல தோழி வந்துடுதுல அதனால இதுக்கு பதில்
பசும்பால் கொடுக்க கூடாதுன்னு சொல்றாங்க அது உண்மதானா குழந்தைங்களுக்கு
அது வந்து ஒருமாட்டு பால் தா ஒரு மாட்டு பாலோட இதுதா குடுக் னோ பாலு அதனால நீங்க ஆவினே குடுங்க அப்படிம்பாங்க
நிச்சயமா நீங்க சொன்னதெல்லா நா முயற்ச்சி செஞ்சு பாக்குறே குழந்தைக்கு சாப்பாடு குடுக்க
கண்டிப்பா கண்டிப்பா தோழி பின்பு தொடரும் தோழி நறைய பேசுவோ தோழி நன்றி